ஆங்க நானு நல்லாரு கேங்கா அப்றோ எப்டிங்க போ ச்சி இன்னிக்கு நாள் வந்து
இனிக்கு நாள் நல்லா போச்சுங்க
அப்டிங்ளாங்க வெயில் வீட்டுக்கு வெளிய போனீங்ளா இல்லனா வீட்லயே இர் ருந்தீங்ளா எப்டிங்கா
போயிட்டு வந்தே ஆ கொஞ்ச ஷாப்பிங்லா கொஞ்சம் பண்ணிட்டு ட்ரெஸ் பச்சிங் பண்ணிட்டு வந்தே நெக்ஸ்ட்வீக் கொஞ்ச வீட்ல ஒரு ஃபங்ஷன் இருக்கு
ஓ அப்டிங்ளா சேரி சேரிங்க சந்தோஷமா இருக்கு என்னங்க ட்ரெஸ் வாங்னிங் க
சுடிதார் வாங்கிருக்கேங்க ஸ்டிச் பண்ணனும் ஸ்டிச் பண்ற மாரி வாங்கிருக்கே இந்த தடவ பு எப்வுமே வந்து நம்ம வந்து ட்ரெண்சு அந்த மாரி சூலலா நம்ம ஷாப் பண்ணிட்டு வந்து போடுவோம் இந்த தடவ நம்பளா ஸ்டிச் பண்ணி போடணுனு ஒரு ஆச வந்தது அதனால ஸ்டிச்சிங் மெட் டிரியல் வாங்கிட் வந்திருக்கே நல்லாருந்தது டிரெஸ் ஆக்சுவலா காஸ்ட்டுக்கு ஏத்த மாரி
ஓ சேரி சேரிங்க இப்ப நீங்களே ஸ்டிச் பண்ணிடுவி ங்ளா உங்ளுக்கு டெய்லரு இருக்காங்ளா
ஸ்டிச் பண்ணிடுவே எனக்கு ஸ்டிச்சிங்மே தெரியு ஆ ஏனா அதலுமே ஆல்ரெடி டிசைன் இருக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா போட வேண்டியதில்ல எல்லாமே ஸ்டோன்தா வச்ச மாரி வாங்கிருந்தே இந்ததடவ க்ராண்டா பங்ஷன்கேத்த மாரி போடணுனு அதனால ஒரு நாள் உக்காந்து கட் பண்ணிட்டோ அப்டின்னா அன்னைக்கே கூட ஈவ்னிங் உக்காந்து ஒரு ஒரு மண் நேரத்ல ரெண்டு மண் நேரம் தச்சிலாம்
ஓ அப்டிங்ளாங்க சேரி சேரி இப்ப நீங்க வீட்ல மிஷின்லா வச்சிருக்கிங்ளா எப்டிங்க
கடைல வந்து என்ன பண்ணுவாங்கனா மோட் ட்டர் மாரி வச்சிருப்பாங்க ஆனா நான் வந்து பெடலிங்கே பண்ணிடுவ ஏனா நமக்கு அது தான உடம்பு வந்து கொஞ்ச ஆரோக்கியம் குடுக்கும்
ஆமா ஆமாங்க கரெக்ட்டுங்க எப்பயோ நம்ம தெக்க போறோ அது கொஞ்சம் நேரம் மி மீ மிதிச்சோன்னா அது டக்குன்னு ச்சிரமாரி இருக்கு நம்முளுக்கு ஒரு எக்சசைஸ் மாரிதாங்க
பண்ற மாரி வாங்கியிருக்க அதுலதா தெக்கணும்
விக்கறோ அந்த மாரின்னா ஓகேங்க நா நம்ம வந்து இந்த மாரி வந்து வாங்கிக் குடுக்கலாம் மிஷின் மாதிரி மோட்டார் போட்டுக்கலா ஆனா வந்து நம்ம அ வீட்டு வீட்ல சின்ன சின்னதா நம்ம எப் எப்பனா தெப்போ இல்ல வந்து பெரியவங்களுக்கு தெக்கிறோம் இல்ல வந்து அக்கம் பக்க பக்கத்துல யாருனா ஒருத்தரு ரெண்டு பேருக்கு தெக்கறோனா நம்ம பெடல் பண்ணதே நல்லதுங்க கரெக்டுங்க இப்ப வந்து எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோட அ அப்பாவுமே பாத்தீங்கன்னா டெய்லர் கடை வச்சிருக்காங்கல அதனால நான் வந்து பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்து எங்க மாமனார் வந்து தெப்பாருங்க அவர்கிட்டயே நான் வந்து கொடுத்து தெச்சுப் ஏங்க
ஆங் நல்லா இருக்குது இது கேக்குறதுக்கு ஆங் எப்படி சொல்றது கொஞ்சம் நம்ம தைரியமா எங்க வேணாலும் போயிட்டு துணி வாங்கலாம் எவ்வளோ வேணா தச்சுக்கலாம் பிரச்சனையே இல்ல
ஆமா ஆமாங்க என்ன என்னென்னா அப்படி நம்ம நினைக்க இருக்கிறோங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆங் அந்த மாதிரி இருக்கும் போது தாங்க நம்மகிட்ட நிறைய துணி இருக்கோங்க நம்ம தெக்காமே வச்சி இருப்போம் நம்ம கடை இல்லைனா கூட இப்ப பாத்தீங்கன்னா நாலஞ்சு கொடுத்து தெச்சி செரி வாங்கி போவோனா நம்ம வந்து நம்மளுக்கு தெக்க ஆள் இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவோனா அந்த பங்க்ஷன் அப்போ மட்டும்தான் ஒன்னே ஒண்ணு நம்ம போய் குடுத்து தச்சுக்கிற மாதிரி இருக்கும் போங்க அதுவும் கடைசி நேரத்துல எல்லாருக்கும் எப்பவும் தைக்கற மாதிரி எல்லாரும் எடுத்துட்டு வந்துடுவாங்க அப்ப எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கா தைச்சிச்சு அப்போ மட்டு்தான் இப்போ என்னென்னா இப்போ நம்ம கிட்ட வேற எதனா இருக்கு நம்ம தைக்கணும்னு நினைச்சா அவங்க அவங்களுக்குமே கடை வச்சிருக்குவேன் கடை வேலை எல்லாம் நிறைய இருக்குமா ஆனா ஒரு பங்க்ஷன் வரும் போது தச்சு குடுப்பாரு அதெல்லாம் ஆனா வந்து நம்ம மொத் த்தமா நறைய வச்சுரு ப்போ எல்லாத்தையு தோ ரெடியா நம்மளுக்கு தெச்சு குடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம நம்ம ஏதோ ஒண்ணு புதுசா வாங்கிட்டோன்னா நம்ம கடை கட இருந்துச்சுன்னா கடையில குடுத்து நம்ம தெச்சு வச்சுப்போ நமக்கு தேவப்படம் மோ து நம்ம வந்து அத வந்து யூஸ் பண்ணிப் போ அந்த மாரி தாங்க
நல்லது நல்லது நம்பகிட்ட ஆ நம்பம் ஆ சொந்தக்காரங்க நம்ம வச்சிருந்தாங்க அப்டின்னா அது ஒரு தனி ஒரு சந்தோஷந்தா போயிட்டு நம்ப எப்ப வேணா குடுத்து வாங்கி தெச்சுக்லா
ஆமா ஆமாங்க ஆ இன்னொன்னு வந்து இப்ப ஒரு ஒருத்தருக்கு ஒரு டெய்லர் வந்து செட் ஆவு ன்ற மாரி சொல்லுவாங்கங்க எனக்கு வந்து பாத்தீங்கனா இங்க நா வந்து எங்க அம்மா வீட்ல இருக்கம் மோது அங்க ஒரு டெய்லர் கடையில தா குடுப்பங்க அது கொஞ்சொ கொஞ்சொ தூரொந்தாங்க ஆனாலுமே எல்லாருமே சொல்லுவாங்க ஏ இவ்ளோ தூரம் போய் குடுக்குற ஆனா எனக்கு அவங்ககிட்ட தச்சேன்னா நல்லா ஃபிட்டிங்கா இருக்குங்ளா அதனால எப்பவ்மே அங்கதா குடுப்ப ஆ ஒரு துணி வந்து பாத்தீங்கனா நம்மளுக் கொஞ்சொ ம் இதுவா இருக்கு அ லைனிங் குடுத் தாதா நல்லா இருக்குன்னா கூட அவ்ங்ககிட்ட குடுக்கும் போது அந்த அந்த ஸ்டிச்சிங்கு அவ்ளோ அ நல்லா பண்ணி குடுப்பாங்க அந்த து துணி வந்து அவ்ளோ அருமையா இருக்குங்க ஆ நம்ம ஒரு வாட்டி அவ்ங்ககிட்ட வந்து தெச்சிட்டோனு வெச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப நாள் வந்து போட்டுக்லாங்க அந்த அளவு ரொம்ப அருமையா தெச்சு தருவாங்க சாதா துணியுமே வந்து பாத்தீங்னா ரொம்ப அந்த தையல் எல்லாமே வந்து அவ்ளோ ஃபினிஷிங்ன் சொல்வாங்களங்க அது ரொம்பமே அவ்ங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப புடிக்கு ஃபிட்டிங்காவு தெச்சு தருவாங்க அவ்ங்க மட்டுந்தாங்க எனக்கு செட் ஆயிருக்காங்க இப்ப வரைக்குமே எங்க மாமனார் கிட் கே நா தேப்ப ஆனா எனக்கு அந்த கை மட்டு கொஞ்சொ வந்து ஆ செட் ஆவாதுங்க ஒரு லூஸ் இருக்கமயே இருக் கு அது அந்த கட் டிங் வந்து எனக்கு புடிக்காது அந்த கை கட்டிங் மட்டு அவர் கிட் ட மத்தப்படி வந்து நல்லா தா தெப்பாரு அவருமே அந்த தையலு எல்லா எலக்ட்ரிக் மிஷின்ல தா தெப்பாங்க
செரி சரி
நல்லாதாங்க இருக்கு ஆனா எனக்கு உங்களுக்கு அந்த மாயி எதனா டெய்லர் செட் டான மாயி இருக்கா இல்ல நீங்க தெக்கிறதே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குங்களா
து ஒரு டைளர் நானு கத்துக்ட்ட எடத்துல ரெண்டு எட்த்துல கத்துக்ட்ட அதுல வந்து ஒரு த்தங்க வந்து சூப்பரா தெப்பாங்க அவ்ங்கக்கிட்ட நா வந்து கொஞ்சொ க்ராண்டா இருக்கு அந்த மாரி லெஹங்காலா நம்ளால தெக்க முடியாதுல்ல அந்த மாரிலா வந்து அவ்ங்ககிட்ட தா குடுப்ப பக்காவா ஃபிட்டிங்கா தெச்சு குடுப்பாங்கங்க எல்லாருமே வந்து ஆச்சிரியப்படுவாங்க இந்த அளவுக்கு ஃபிட்டிங்கா வந்து யார் தெச்சு குடுக்குறாங்க ஒனக்கு அப்டின் சொல்லிட்டு கேப்பாங்க கண்டிப்பா அதுக் தகுந்த மாரி வெல கொஞ்சொ அதிக்மாதா இருக்கு வெல மின்னப் பின்ன இருந்தாலு நமக்கு செட் ஆச்சா அப்டின்னானா எவ்ளோவ் வெல குடுத்தாலு நம்ம அந்த டெய்லரிங் நம்ம போய் ஆ ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வருவோ இந்த தடவ அப்டிதா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நா லெஹங்கா போட்டுர்ந்த ஃபஸ் டைம் போட்ருந்த ஃபிட்டா கரெக்ட்டா தெச்சு குடுத்தாங்க அவங்க எல்லா வந்தவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்னாங்க அழகா இருக்கு உனக்கு ஏத்த மாரி இது உனக்காகவே செஞ்ச மாரி இருக்கு அப்டின் சொல்லிட்டு எல்லாருமே பாராட்னாங்க
அப்டிங்ளாங்க ரொம்ப சந்தோஷங்க ல எப்பவ்மே லெஹங்கா வந்து நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா நல்லா பிட்டிங்கா போட்டா நல்லா இருக்குமே நானுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்து லெஹங்கா வந்து நா வந்து வாங்கி அத வந்து ஃபிட்டிங்கா தெச்சுதா போட் ட ரெண்டு ரிசப்ஷன் நடந்துது ஆ அ இங்க அஹ் பண் வீட்டு பக்கொ வந்து ஊர்ல வைக்கம் போது நா வந்து கொஞ்ச ஒரு ஒன்னு மட்டு ட்ரெடிஷ்னலா இருந்துச்சு ஒன்னு மட்டு நா சரி நம்ம இந்த மாரி லெஹங்கா போட்லா சொல்லிட்டு நா என்ன பண்ணு ரெடிமேடு தா அது கொஞ்சொ ஸ்டிச் பண்ண ஈஸியா இருக்குல்ல பா ஸ்கர்ட் ட் வந்து ரொம்ப ஈஸி தா நம்ளோட இடுப்பு அளவு எடுத்து தையல் போட்ருவாங்க அ பிளைவ்ஸ்மே வந்து ஒரளவு நேக் எல்லாமே இருக்கும் அந்த பின்னாடி வந்து பேக்ஹூக் வக்கிறமாரி மட்டும்தா இருக்கு சோ அதனால அது ஈஸியா ஆ இது வாயிடுச்சுங்க இப்போ நா வந்து குடுக்குற டெய்லர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸாரீ வந்து நம்ம போய் குடுத்தா கூட நம்ம என்ன கேட்குறோமோ அவ்ளோ அருமையா பண்ணி தருவாங்க அது வந்து சீரியஸ் தா வந்து ரொம்ப ஒரு அந்த மாரி டெய்லர் கெடைக்கறதெல்லா ஒரு பெரிய விஷ்யங்க
ஆமா ஆமா அது என்னவோ கரெக்ட் தா எங்க அம்மா கூட ஒவ்வொரு தடவயு ஒவ்வொரு ஒரு டெய்லர் கிட்ட குடுப்பாங்க ஆனா எதுமே சொன்னாலுமே வந்து எனக்கு இது சரி இல்ல அது சரி இல்லன்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட திருப்பி அதே சொன்னா அத விட மோசமாவும் தேச்சு குடுப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லா பாக்குறதுக்கு
ஆமா ஆமாங்க இப்ப வந்து இப்ப நம்ம ரீசன்டா நம்ம பாக்குற பாடங்களை விட அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைகளா இருக்போது வந்த பாடல்கள் எல்லா பாத்தீங்கனா அதுல வர ட்ரெஸ்ஸு ஆடை வடி வடி அத என்ன சொல்லுவாங்க க ட்ரெஸ் டிசைன் பண்றாங்க ஆ அது வந்து ரொம்ப அருமையா வந்து பண்ணிருக்காங்கங்க இன்னு வந்து இன்னு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம்லா பாத்தீங்கனா அப்ப என்ன ட்ரெண்ட்ல அப்ப என்ன அவங்க யூஸ் பண்ண டிரெஸ்ஸோ அததா இப்ப ட்ரெண்டிங்ன்னு கொண்டு வராங்க அந்த பஃப் கையு சேரி அந்த லெக்கினுமே சேரி ஒரு ஒரு விஷ் அப்பையுமே சரி அப்பலாம் அப்பவே அவ்வளவு மாடர்ன் ட்ரெஸ்லாம் இருந்திருக்கு அதை அப்படியே டீட்டோவா காபி அடிச்சுதான் இப்ப கொண்டு வராங்க அப்ப அதெல்லாம் பாக்கும் போது அந்த ல இல்ல இப்படி இருந்திருக்காங்க அதை அப்படியேதான் இப்ப கொண்டு வராங்கன்றவ மாதிரி இருந்துச்சு
அ அந்த காலத்துல இருந்தது நமக்கு அப்ப அந்த அரும தெரியல இப்பதான் நமக்கு அது அருமை தெரியுதே
அதேதாங்க கரெக்ட்டுங்க இன்னொன்னு வந்து இப்ப வந்த சாரீயோட கலாச்சாரம் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிட்டே வருது ஆனா வந்து கொஞ்சம் பேரு வந்து பாத்த பாத்தீங்கன்னா இந்த நெறையா வந்து வீடியோல வந்து சேரீல போடும்போது அழகா இருக்கவே எல்லாருக்கும் அந்த ஊக்கமும் வருது சரி நம்மளும் சேரி போடலாம் அப்படின்ட்டு ஒரு இது வருது சோ இது வந்து நம்மளோட கலாச்சாரம் அதை வந்து எப்பவுமே நம்ம வந்து எப்பவுமே வந்து மரபு மற இருக்காம இந்த கோயிலுகளுக்கு போகும்போது நல்ல நலவி விஷயங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து இந்த வந்து புடவைய வந்து உடுத்த வந்து நம்ம வந்து செயல்படுத்தனுவே இல்லனா இந்த ஒரு விஷயம் வந்து இல்லாம போயிடுங்க
நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க இப்பல்லாம் வந்து நிறைய ஆஹ் பேருக்கு வந்து சாரீ கட்ட தெரியல அதனால அதை கட்டணுமானு சோம்பேறியா விட்டுறாங்க ஆனா இப்ப வந்து புதுசா ஒரு பிசினஸ் கூட கொண்டு வந்திருக்காங்களே ஆஹ் ரெடிமேடா வந்து ஆக்சுவலா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம அதை அப்படியே ஜஸ் வந்து டிரீட மட்டும் பண்ணி அப்படியே போடுற மாதிரி
ஆமாமாங்க என்னென்னா அது மாதிரி கூட கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு சில பேருக்கு செட் ஆகும் எனக்கு என்னென்னா அதை துவைக்கிறது தான் எப்படி துவைக்கிறது அப்படின்னு தெரியல இன்னொன்னு வந்து நம்மளுக்கு ஒரு பாரம்பரியமா நம்ம வந்து புடவை கட்டுறது வந்து ஒரு கலை தானே அதையே கூட வந்து இவங்களே தெச்சு குடுத்தறாங்க நீங்க சும்மா எடுத்து மாட்டிகன்னா போதும் என்றது எந்த அளவுக்கு எனக்கு வந்து தெரியலங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டமா இருக்கு எனக்கு நினைக்கிறாங்க ஆனா வந்து இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே புடவை கட்ட தெரியாது ஆனா நான் வந்து பிஎட் வந்து படிச்சேங்க அப்ப வந்து என்ன ஏனா புடவை கட்டி தான் ஆகணும் அ ரெண்டு மோத வாரமா தப்பு தப்பா கட்டிட்டு போனாங்க அதுக்க அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேங்க அல்ரெடி சேலை கட்டி எனக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல வேகமா அந்த அளவு ம மடிப்பு கலையாம அவ அவ்வளவு அழகா கட்டிடுவேங்க அது எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா கைப்பழக்கம் தானுங்க நம்ம கையில செய்ய செய்ய அது கண்டிப்பா வந்து வந்துருங்க நீங்களுமே தைய்யல் பண்ணீர் ருக்கீங்களாங்க
ஆமா ஆமா அது எனோ கரெக்ட் தா கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி புடவை எல்லா கட்டி ஆ ட்ரை பண்ணி கத்துக்குறோ நீங்க நல்லா பேசுனீங்க உங்கக்கிட்ட நல்ல தகவல்லா வந்து அ கெடச்சிருக்கு ரொம்ப நன்றி நம்ப மீ
ஆமாங்க நீங்குளுமே வந்து பாத்தேங்கன்னா நெறைய இந்த தையல் சம்பந்தமான விஷயங்கள் அப்புறோ வந்து நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கினீங்க உங்ககிட்ட பேசுபோது என்னன்னு தெரியிலங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்பல என்னால இயல்பாவு பேச முடியுது ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவுல வந்து நம்ம வந்து பேசலாங்க நன்றிங்க